ம் சொல்லுங்ப்பா என்ன பண்றீங்க
நீங்கென்ன பண்றீங்க
சும்மா படுத்துக்கிட்டு இருக்க
சாப்ட்டாச்சா சாப்ட்டாச்சு
நானு சாப்ட்ட
என்ன சாப்ட்டீங்க
சாதம் பருப்பு சாம்பார்
ஆ
கொஞ்சமா ஊருகா
அப்பற
நெறைய மிச்சர்
எனக்கு சிரிப்புதா வருது
எய அப்டி அவ்ளோ பெரிய காமடி ஒண்ணு கிடையாதே
நெறைய மிச்சர் இருக்கு சொன்னீங்கள அதுக்குதா
ஓ
அய்யோ உங்க கூட பேசுனாளே எனக் சிரிப்பா வருது எயன்னே தெரில
ஓ அதனால தா நா அத மெசேஜ் பண்ண பொது கூட நீங்க பா்க்காமேலே இருந்தீங்களாட்டுருக்குது எய கூட பேசுனா சிரிக்கிரன்னு சொல்றீங்க
ம்
ஆனா நா மெசேஜ் பண்ணியு ரிப்லே பண்ல ம் என்ன பண்றீங்க
சும்மா தா
ம் நீங்க என்ன சாப்டிங்க
சாப்பாடு ரஷோ
ஒ சாப்பாடு ரசமா
ஊருகா
பார்றா
அ எங்களோடதா அங்க மிக்சிங் இருக்கு ஆ
அது என்னனே தெரில உங்க கூட பேசுனா
வா நல்ல விஷய தா நல்ல விஷய தா சிரிக்கிறது நல்லது தான
உ எய உங்களுக்கு சிரிப்பா வர்த்ன்னு தெரிலயே
நம்மளால மத்தவங்க அழுவதா கூடாது சிரிக்கலா
அப்பறம்
நீங்க சொன்னா நா கேட்டுக்ற
ம்
உங்க ஊர் திருவிழாளா நல்லாருக்குமா
நீங்க வீட்டுல என்ன பண்றீங்க
சும்மா படுத்துட்டு இருக்கே
வேலக்கி
போயிட்டு வந்துட்டே
ஓ எத்தன மணிக்கு வந்தீங்க
ம் ஒன் தேட்டிக்கு வந்துட்டோ
ம்
ம் முன்னெ உங்களுக்கு கால் பண்ணே பேஸ்னே
உங்க வொய்ஃப் உங்க வொய்ஃப் என்ன பண்றாங்க
அவங்க வீட்ல தா இருக்காங்க
ஓ நீங்க எங்க இருக்கீங்க
நா ரூம்ல இருக்கே
ஓ
அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க
ம்
ம் வீடு வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க தொடச்சுக்கிட்டு இருக்காங்க
ம்
ம் உங்க அப்பா அண்ணா தம்பி அக்கா இவங்க நல்லா இருக்காங்களா
ஆ இருக்காங்க
ம் எத்தன பேர் நீங்க மொத்தோ
ங்க நா ஒரு நிமிஷோ கட் பண்ணிட்டு கூப்பட்றே
அய்யய்யோ
என்னங்
இவ்ளோ பெரிய வெடிகுண்டு போட்டா எப்டி இருக்கோ
என்னது
இவ்ளோ பெரிய குண்டு போட்டா எப்டி இருக்கோ
ஒரே நிமிஷொ
டைம் வேஸ்ட் ஆகுதில்ல
போஸ்ட்டானா ஆகட்டும் ஒரு நிமிஷொ இருங்க கூப்பற்றே
ஆ